ம் வணக்கம் தோழி சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானும் நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாருமே நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
ஆ எங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க கொழந்தைங்கதா கொஞ்சோ ஆ சளி இருக் கு எனக்கு ரெண்டு கொழந்தைங்க ஒருத்தர் வந்து ஆறு வைசு பைய இருக்கா ஒருத்த வந்து ஒன்ற வைசு பொண்ணு ரெண்டு பேருக்கு கொஞ்சோ சளி இருக்கு ம் நைட்டு ஆனா கொஞ்சோ மூச்சு வாங்குது ரொம்போ தூங்குறதுல ரொம்ப கொரட்ட விட்றாங்க சொன்னா கேக்றதே இல்ல ட டே டைம்ல வந்து அதிகமா இந்த ஜூஸ் ஐ ட்டம் சாக்லேட் ஐட்டம்லா குடிக்கிறாங்க இந்த சளி வெச்சுக்கிட்டு நம்ம அவ்ங்கள எப்டி ஹாண்டில் பண்றதே புரிய்ல உங்களுக்கு ஏதாவ் தெரியுமா இந்த மூச்சு எதுக்கு வாங்குது இது எப்டி நம்ம கண்ட்ரோல் பண்லா அப்டின் சொல்லி
அது என்ன அப்பின்னா எனக் செரியா தெரிய்ல ஆனா நம்ம கொஞ்சொ இந்த மூச்சு வாங்குது ரொம்ப நம்மளுக்கு நெஞ்சுல சளி அ அந்த மாரி ஆகுது அப்டின்னா நம்ம இது ஜூஸு இந்த மாரி அ எடுத்துக்காம இருக்குறது அதுவு நம்ம வெறு ஜூ ஸு எடுத்தோ அப்டின்னா ஃப்ரெஷ் ஜூஸு அந்த மாரி ஐஸ் இல்லாம எடுத்தோன்னாக் கூட கொஞ்சொ பருவா இல்ல ஆனா இதுவே நம்ம கொஞ்சொ நல்லா ஐஸ் ஆன பால் எடுத்து அடிப்போ இல்லியா அது இல் அது பாத்தீங்கன்னா கூட ஐஸ் தா அதுவு கொஞ்சொ ஐஸ் இருக்கு அதுலயு கொஞ்சொ நம்மளுக்கு சளி ஆகும் பசங்களுக்கு குடுக்கும் போது பெரியவங்களுக் கே அது நறைய ஜூஸ் குடிச்சிட்டே இருந்தா ஐஸ் போட்டு அவுங்களுக்கே ஒத்துக்காது இப்போ பசங்களுக்கு பாத்தீங்கன்னா கு அவுங்க சின்ன பசங்க அவங்களுக்கு எப்டி ஒத்துக்கு சொல்லுங்க நம்ம என்னா பண்ணணு ஜூஸு குடிக்கிணு அப்டின்னாக் கூட அதுக்கு கூட டைம் இரு க்கு இப்போ நாங்க காலைல இந்த மாரி குடிக்கிறோ அப்டின்னா ஆமா காலைல குடி க்றோ இல்ல மத்யானொ வரைக்கு கூட குடிச்சிக்லா நாலு மணி வரைக் கு குடிச்சிக்லா அதுக்கு மேல நம்ம ஃப்ரூட்ஸ் ஐட்டமே எடுத்துக்கக் கூடாது ஆ அ எட்டு மணிக்கி மேல நை ட்டைம்லேல்லா ஃப்ரூட்ஸ் ஐட்டமே எடுத்துக்கக் கூடாது அதே மாரி ஜூஸ் இருந்தா கூட நம்ம எடுத்துக்கக் கூடாது
சேரி
அதுவு ஐஸ் போட்டது எடுத்துக்கவே கூடாது
கரட்டுதா சொல்றீங்க நீங்க பசங்க என்னன்னா வந்து எங்கணவர் வந் ஜூஸ் அதிகமா குடிப்பாரு அவ்ங்களுக்கு வந்து சாப்புட்றது விடிய ஜூஸ் குடிக்கிறதுதா ரொம்ப புடிக்கு அப்பப்ப ஏதாவ்து ஜூஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டே இருப்பாரு அது வந்து பசங்களு கேக்குறாங்க அவ்ங் குடுக்காம இருக்க முடி இல்ல அவுங்களால நா அதா சொல்றே அவுங்க முன்னால குடிக்காதீங்க இல்லன்னா டே டைம்ல குடிங்க ரெண்டாவது என்னனா நம்ம வந்து சின்ன பசங்கள அதட் ட்று அவுங்கள சமாளிக்க முடியு பெரியவங்கள என்ன சொல்ல முடியும்
ஆமா நம்ம என்னதா சொன்னாலு பசங்க கேக்க மாட்டாங்க என்னா நம்ம என்ன பண்றோமோ அதா அவுங்க கேப்பாங்க இப்ப நம்ம இந்த மாறி ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கிறதுனால பசங்க பாத்தாங்கன்னா அம்மளுக் கு அது வேணுனு தா கேப்பாங்க அது நம்ம ஒண்ணு பண்ண முடியாது நம்ம பெரியவங்கள தா ஸ் சொல்லணு இந்த மாரி நம்ம பண்ண பண்ணக்கூடாது பசங்க முன்னாடி எது நல்லதா இருக்கட்டு தப் தப்பா இருக்ட்டு எது பண்ணாலு பசங்க உடனே பாலோ பண்ணுவாங்க அது பாத்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கிறது நல்லப் நல்ல பழக்கோ தா ஆனா ஆ பசங்க ஒரு சில பசங்க பாத்தீங்கன்னா இந்த சோடா இந்த சாப்ட்ரிங்க் எல்லா எடுத்துக்கிறாங்க இதெல்லா சின்ன பசங்க எடுத்துக்கவே கூடாது பெரியவங்களே அது எடுத்துக்க கூடாது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அது ஆனா சின்ன பசங்க எல்லா அது குடிக்கிறாங்க இந்த கோலி சோடா இந்த மாரி எல்லா விரும்பி குடிக்கிறாங்க அதெல்லா ஒண்ணுமே இல்ல அதெல்லா ஒரு ஒரு பிளேவரு அதெல்லா ஒரு பவர் கேஸ் அது அவ்ளோதா
ஆமா ஆமா ஒரு ஆர்ட்டிபிஷியல் ட்ரிங்க் தா அது ஆமா பள்ளைய கோடி சொரனா அவங்கல்லாம் அது வந்து வீட்லயே தயார தயாரி சிருந்தாங்க பழிய கோடி சோடனா அவுங்களுக்கு வந்து அது ஒரு ஓகேவானட்ரிங் தா உங்களுக்கு அதிகமான செயற்கே எல்லா அது கிடையாது அதுல இப்ப இருக்கறிது எல்லா எல்லாரு வந்து அந்த எது எந்த கலர் சிகு கூடாது எந்த பிளேவர்ரு சேக்க கூடாதுன் சொல்லி பேன் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுதா சேக்குறாங்க அது வந்து பசங்களு வந் பாத்திங் இது வேண்டா அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் குடிப்பனு சொன்னா ஒரு கெடக்கி போனா அந்த கோலி சோட தா கேக்குறா கண்டிப்பா
நம்ம எவ்ளோ சொன்னா கூட கேக்க மாட்றதுல்ல கேக்குறதுல்ல
நம்ம பழகுறதுக்கா அதெல்லா வாங்கி குடுக்காம இருந்தோ அப்டின்னா அதுக்கு பத வேற ஜூஸ அந்த மாறி குடுத்திருந்தோனா கது பழக்கோ ஆயிருக்காது கொஞ்ச செரி பாப்பா கேக்குறா அப்டின்னுட்டு நம கொஞ்சோ குடுக்குறோல்ல ஒருவாய் ரெண்டு வாய் அங்கதா ஸ்டார்ட் ஆகுதே அவுங்களுக்கு அது நாக்குல நல்ல அந்த ருசி ஆயிருது அவுங்களுக் கு அத குடுச்சு அவுங்களுக்கு நல்லா இருக்கு அப்டின்னு உங்களுக்கு அது தோணிருச்சு அந்த சுகர் அந்த சுகர் பாத்தீங்கன்னா ட்ரிக்கர் ஆயிரு உங்க மைண்டுக்கு அது அவுங்க எப்பப்பாத்தாலு அத கேட்டுட்டே இருப்பாங்க
ஆமா ஆமாப்பா கண்டிப்பா ஒரு தடவ அது நாக்கு சுவை வந்து அது ஆமா ஒருதுடவ அந்த நாக்குல சுவை ஒட்டிக்குச்சுன்னா நம்பளுக்கு வந்து அது வந்து நம்ம திரும்ப அவுங்களுக்கு குடுக்காம இருக்கவே கூடாது அதுக்கான் நம்ம உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லயே நம்ம குடுக்காம இருந்திருக்கணு எங்க கேக்குறதுல்ல நம்ம ஒன்னு சொல்றது ஒரு பேரண்டிங்னா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ப் ரெண்டு சைடு வந்து ஒரே மாதிரி டிஷ்ஷன் எடுக்கணு அப்டி இல்லாம என்ன ஆயிடுதுனா ரெண்டு பேர் ரெண்டு மாதிரி பேசுனதெல்லா என்ன ஆயிடுது அது அது ப்ராப்ளம் பெரிய ஆயிடுது உங்களுக்கு
ஆமா ஆ கேக்குது கேக்குது
ம்ம் ஆமா ஒரு கணவன் மனைவி என்னன்னா நம்ம ஒரு விஷியோ பசங்களுக்கு பண்றோனா அதுல வந்து செரி ரெண்டு பேரு வந்து ஒரே நெலையில நிக்கல வேண்டாணானு வேண்டாணானு ரெண்டு பேரு நிக்கணு ஒருத்தங்க வாங்கி குடுத்துருமா ஒருத்தங்க வா வேண்டாம் அப்படி சொன்னியிருந்தா பசங்களுக்கு இவங்களே ஷோரா இல்ல இ இ இது எது கரெக்டுன்னு சொல்லி பசங்க வந்து அவுங்களோட வேல அவுங்க பாப்பாங்க நம்ம ரெண்டு பேரு ஒரே டிசிஷன்ல நின்னோனா அவங்களுக்கு புரியும் இது தப்பு அதனால தா ரெண்டு பேரு ஒரே டிசிஷன்ல நிக்குறாங்க அப்டின் சொல்லி புரிஞ்சுப்பாங்க அப்டி இல்லாம நம்ம வந்து ரெண்டு பேர் ரெண்டு வ வகையா பேசுனோனா பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமா எவ்வோ யாரு பேசுறாங்களோ அவங்ககிட்ட போயிடுவாங்க திட்மனு ஒரு பெற்றோரா இருக்கோனா அது ரொம்ப முக்கியோ ரெண்டு பேரயு ஒரே நிலையில நிக்கணு
ஆங்க இப்போ ஒருத்தங்க சரி அம்மா நீ இந்த மாரி பண்ணு அப்பிடின் சொல்லும் போது அம் அ இன்னொருத்தவங்களு அதேதா சொல்லணு மாத்திட்டு இல்ல இல்ல நீ இது பண்ணாத அப்டின் சொல்லும் போது பசங்களுக்கு மைண்ட் அ அம்மா பண்ணாத சொல்றாங்க அப்பா சரி பண்ணு ஒன்னு இல்ல அப்டின் சொல்றாங்க அப்டி சொல்லும் போது அவங்களுக் என்ன ஆகுன்னா அவங்களுக் புரியாது எது தவறு எது செரினு நம்ம அ பேரண்டிங்ல நம்ம கரெக்ட்டா இருக்கணு க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சொல்லணு அப்போதா அவங்களுக் அது புரியு இல்ல இதுதா செரி ரெண்டு பேரு ஒரே சொல்றாங்க இதுதா சரி நம்ம கொஞ்ஜோ மாத்தி சொல்லிட்டோ அப்டின்னா இந்த மாரிதா ஆகு
கண்டிப்பாப்பா கரெக்டா சொன்னீங்க அந்த மாதிரி ஆமா இதுல எது உங்களுக்கு சாதகமா இருக்கோ அத வந்து அவுங்க அக்சப்ட் பண்ணிக்கிட்டு அவுங்க கூட போய் இது பண்ணிடுவாங்க அவுங்க சைட்ல போயிட்டு நிங்கிட்டு அப்பா ஆமாப்பா வாங்கப்பா வாங்கப்பான் சொல்லி நா என்ன சொல்றது பசங்களுக்கு ஒரு கெட் டதுனு ஆயிடுது ரெண்டு பேரு ஒரே நிலையில நின்னா வந்து நம்ம ஒரு பேச்ச வந்து அவங்களுக்கு புரிய வக்க முடியு
ம் சொல்லுங்க தோழி இப்போ உங்களுக்கு அ இரவுக்கான என்ன உணவு நீங்க செய்ய போறீங்க
இன் நா வந்து இன்னைக்கு மதியோ வந்து நா மீன் கொழம்பு மீன் வறுவல் பண்ணே ஆ மீன் கொழும்பு இருக்கு சாப்பாடு இருக்கு கூட வந்து தோச ஏதாது செஞ்சுக்கலா அப்படின் சொல்லி நா யோசிச்சுருக்கே நீங்க என்ன செய்ய போறீங்க
ஆ அதேதா எங்க வீட்ல பாத்தீங்கன்னா கறி கொழம்பு வச்சது இருக்கு அப்புறமா சாப்பாடு ஒரு மூணு பேர் சாப்பிடுற அளவுக்கு இருக்கு அ சரி ஏதாது தோச எக்ஸ்ட்ராவா நம்ம கொஞ்சோ தோச போட்டு சட்னிய அரச்சுக்கலா அப்டின்ட்டு இருக்குறே தோழி நா
ம் அவ்ளோ அவ்ளோதா நம்ம வந்து ஒரு ம் சொல்லுங்க
இரவு இரவு டைம்ல நம்ம அதிகமா டிஃபன் மா திரி உணவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏனா அது சீக்கிரமா டைஜஸ் டனாகு நம்மளுக்கு நம்ம சாப்பாடு பாத்தீங்கன்னா அதிகமா எடுக்குறது நம்மளுக் உடம்புக்கு நல்லது கெடயாது
கண்டிப்பா நம்ம வந்து ஆமா நம்ம மினிமல் கூட நைட்ல எடுத்துக்கணு வயிற்ற வந்து பாதியா நெரப்பணு பாதி கால்வாசி வந்து தண்ணி குடிக்கணு கால்வாசி காலியா வெக்கணு அப்போதா வந்து நம்மளுக்கு இரவுல சீக்கனமான டைஜிஷனு நடக்கு நிம்மதியான தூக்கமும் வரு நம்ம அதிகமா சாப்பிட்டோன்னா தூக்கமே வராது நம்மளுக்கு வந்து மினிமம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு அவர் முன்னாடி தா நம்ம சாப்பர்ணு அது வந்து ஒரு அளவு தா சாப்பர்ணு அதுக்கு மேல சாப்ட கூடாது பாதி ஒவ் பாதி வயிறு தா சாப்புர்ணு அப்பதா வந்து நம்மளுக்கு தூக்கமும் ஸி ஈஸியா வரு நம்ம வந்து தெரியாது உங்க நம்மளுக்கு ஒண்ணு அசதின்னு தெரியாது
ஆமா கரெக்டா சொன்னீங்க அதேதா அந்த மாதிரிதா பண்ணணு நம்ம அப்போதா நம்மளுக்கு என்னாகு சீக்கிரமா ஜீர்ணமாகு சாப்பாடு சாப்பாடுன்னா நம்மளுக் கு வேறு சாப்பாட சாப்பாட மட் டு தா கேடையாது நம்ம இது சேமியா எடுத்துக்கலா மக்ரோனி எடுத்துக்கலா அ தோச சப்பாத்தி இந்த மாரி உணவு இந்த இடியாப்போ இந்த மாரி உணவ எடுத்துக்கலா இந்த மாரி உணவு நம்மளுக்கு ரொம்ப நல்லது அதே மாரி பசங்களுக்கு இந்த மாரி டி பண்ணே நைட்ல நம்ம குடுக்கறது ரொம்பவே நல்லது
ஓகே ஓகே
உங்க பசங்க என்ன மாதிரி உணவு சாப்பிடுவாங்க விரும்பி
என்னோட பசங்க வந்து எல்லாமே சாப்புடுவாங்க என்னன்னா வந்து அவங்களோட மூடுக்கு தகுந்த மாதிரி அவுங்க என்ன சொல்றது பேச மாத்தி மாத்தி சாப் பேசறது நம்ம வந்து நீங்க இன்னைக்கி சாப்பாடு சாப்ட்டுக்கோங்கன் சொன்னா இல்லன்னா நா தோச தா சாப்புடுவே அப்புடின் சொல் றே அந்த மாதிரி தா முன்ன நேத்து வந்து எங்க வீட்ல நா சேமியா செஞ்சே செஞ்ச அந்த நாளுக் கு வந்து நா ஏ பாப்பா சின்ன பாப்பா வந்து இப்பதா தூங்கி ஏழுந்தனாங்க அ செரி அவ வந்து சேமியா கொஞ்சோ காரமா இருக்குன் சொல்லி சாப்புட மாட்டா சொல்லி சாப்பாடு இருந்தது சாப்பாடு இருந்தது நா வந்து மு முட்ட சாப்புட மாரி பண்ணி குடுத்துரு நீ சாப்புடுறீயா பாப்பா அப்டின்னு சொல்லி நா உங்கள கன்வின்ஸ் பண்ணி பண்ணிட்டே எ பைய வந்து விரும்பி சாப்புடுவா சேமியா அன்னைக்கின்னு பாத்து அவ வந்து இல்ல எனக்கு வந்து சாப்பாடு குடுங்க சாப்பாடு கொடுங்கன் சொல்லிட்டு இருந்தா செரிப்பா நா நாளைக்கி உனக்கு கட்டி குடுக்குறே நாளைக்கி கட்டி குடுக்குறே அப்படின்னு சொல்லியிருந்தே உங்களுக்கு ஆன சொல்லி நம்ம வந்து எவ்ளோவு சொன்னாலு அவுங்க என்னன்னாங்க எனக்கு சாப்பாடு வேணு இப்பத சொல்லி அடம்பிடிச்சு எப்பவு சாப்பிடாத சாப்பாடு வந்து சாப்பிட்டாங்க விரும்பி சாப்புட்ற சேமியா வந்து சாப்பலா அன்னைக்கி
ஆமா அதா பசங்களோட மைண்ட் செட்டு அந்த மாரி எல்லா மா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு மூடுக்கு ஏத்த மாதிரி அவங்க சாப்புட்றாங்க எ பொண்ணு பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்புடுவா ஆ இந்த ஆப்பிளு இருக்கட்டு கொய்யா பழம் இருக்கட்டு பப்பாயா எது இருந்தாலு நல்லா சாப்புடுவா பப்பாயா ரொம்ப விரும்பி சாப்புடுவா ஆனா ஒரு சில டைம் பப்பாயா சாப்புடுமா இப்ப நா காலையில எதுவுமே சாப்புட மாட்டா ந பிரேக் ஃபஸ்ட் சாப்படவே மாட்டா இப்ப முட்ட அவிச் சி குடுப்ப இல்லன்னா இந்த ஃப்ருட்ஸ் எதாவது கட் பண்ணி குடுப்ப இதுதா சாப் டுவா தோசை போட்டுக் குடுத்தா சாப்படவே மாட்டா அதே மாரி இந்த ரவா செஞ்சு குடுத்தா ரவா பாத்தாலே வே வே ன்றா அவளுக்கு புடிக்க மாட்டேங்குது அவ பாத்திங்கன்னா சாப்பாடு கூட ரொம்ப கொலஞ்சிருந்தா சாப்ட மாட்டேங்றா அந்த மாதிரி ரொம்ப பசங்களுக்கு ஆ இதாயிடுக்கு இந்த அவங்களுக்கு மூடுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுறாங்க வாய்க்கு தொம்ப நல்லா ருசியா இருக்கணு அப்பதா சாப்பிடுறாங்க அந்த மாதிரி இருக்
ஆமா கண்டிப்பா நம்ம வந்து எவ்வளோ அவங்க இது சாப்பிடுவாங்க அது சாப்பிடுவாங்கன் சொல்லி யார் கேட்டாலு சொல்ல முடியாது திடீர்னு நம்மகிட்டயே வந்து மாத்தி பேசுவாங்க பசங்க
ஆமா செரிங்க நம்ம மறுபடியு தொடர்ந்து பேசலாம்
செரிங்க நன்றி வணக்கம் ஏ அ சரி